ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
சொல்லுங்க தோழி
நீங்க நல்லா இருக்கீங்களா
இருக் இருக்கே தோழி எனக்கு என்ன தோழி இப்ப கொஞ்சோ ஒடம்பு முடியாத மாதிரி எனக்கு இருக்குது தோழி தல எல்லா அப்டி பயங்கரமா வலிக்குது தோழி தலை வலி இது மட்டுமில்லாம கண்ணு இந்த காது கிட்டலா வலிக்கிற மாதிரி இருக்குது தோழி இப்ப ஹெட்ஃபோன் போட்டு ஒரு வேல ஒண்ணு பாத்துட்டுருக்கோ தோழி வீட்ல இருந்து அது என்னனா பொழுதுக்கோ ஃபோன் பேஸ்ட்றதே எனக்கு வந்து தலையே கண்ணெல்லா வலிக்
தோழி நீங்க பத் தீங்கன்னா எனி டைய்மு ஆ வந்துட்டு இதுவா இருக்காதீங்க தோழி உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கற நேரத்துல மட்டு நீங்க பேசுங்க தோழி
கண்டிப்பா தெரியு அததா நம்பளு நெனைக்கிறோ ஃப்ரீயா இருக்கற நேத்துல தா பேசணு அப்டின்னு நெனைக்கிறோ
அ அது மட்டு இல்லாம நீங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் குடுத்துக்காதீங்க தோழி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க ஐயோ பேசணுமே பேசணுமே பேசணுமேன்னு உங்களுக்கு ரொம் அ நீங்க ரொம்ப ரிலாக்ஸா பேசுங்க ஆ வந்துட்டு பேசணு பேசணு பேசணுட்டுல்லா பேசாதி திங்க ரிலாக்ஸா இருங்க ரிலாக்ஸா பேசுங்க நல்லா தூங்குங்க நமக்கு டைம் பாத்தீங்கன்னா நறைய டையமிருக்கு தூங்குங்க நல்லா தூங்குங் ங்க நல்லா ரெஸ்டெடுங்க நீங்க சரியா தூங்காமருக்கறதுனால தா உங்களுக்கு கண்ணு தல இதெல்லா வலிக்கிது
கண்டிப்பா நீங்க சொல்றதுதா தோழி உண்ம நிச்சயமா நா வந்து ஒரு த தூங்கி பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கிட்டத்தட்ட ஆயிடுச்சு தோழி பயங்கர
ஏன் தோழி அந்த அஞ்சுறு நாள்ல என்ன பண்ணீங்க அப்டி
அதுதா நா வீட்லருந்து ஒரு வேல சேந்துருக் சேந்துருக்கனே ஒரு வேலையில அந்த வேலையதா தோழி நா பாத்துருக் இருக்குறே காலையில அலாரோ வெச்சுக்கிட்டு அஞ்சு மணிக்கெல்லா எழுந்திச்சறே தோ நைட்டு தூங்கறதுக்கு ஒரு மணி ஆகுது இதுல எடையில என் உட்டுக்காரு வேற என்ட சொல்லாம ஒரு படத் த்துக்கொரு ஒரு டிக்கெட்டப் போட்டுல இழுத்துட்டு பொயிட்டாரு வந்து அங்க படத்துக்குப்ட நைட்டு பத்து மணிக்கி போய் படத்து டப்பாத்துப்புட்டு ஒரு மணிக்கி வந்தா நா எங்கேருந்து தோழி தூங்கறது அன்னைக் அன்னைக்கி அந்த வந்து அன்னைக் இவுங்க நெனைச்சிட்ருந்தது என்னென்ன தெரியலையே கண்டிப்பா இல்லாட்டிவ இன்னைக்கி நம்ளோட வேலையில்லா முடிச்சத்தோன்னு அப்டித்தா நெனைச்சிட்டுருக்கே எனக்கு அந்த மரித்தா சர்பரைஸ் குடுக்குறன்னு எடுத்துட்டு வந்தாக்க எனக்கே பெரிய சப்ரைஸெல்லால்லா ஷாக்கு தா ஆனா அன்னைக்கி நானு அடப்பாவிங்களா ஏன்டா இந்த நேரத்துல இந்த மாரி பண்ணுனியே அப்டின்னு
கண்டிப்பா தோழி உங்க கணவராச்சு அதெல்லா பண்றாங்ளே தோழி ஆனா எங்க கணவர்லா அப்டி கடையாது தோழி உங்க கணவர்லா பாத்தீங்கனா ஏ கல்யாணனால மறந்துருவாரு பொறந்தனால மறந்துருவாரு அ ஒரு நல்ல நாள்ங்க மறந்துருவாரு ஒரு கெட்ட நாள் மறந்துடுவாரு அவருக்கு வந்து அவங்களோட மனைவியெல்லா பாத்தீங்கன்னா வீட்ட விட்டு வெளியிலயே போக்கூடாது வீட்டுக்குள்ளேயே தா இருக்கணு வீட்டுக்குள்ளேயே போட்டுதா அடைச்சு வெச்சுருப்பாரு பக்கத்து வீட்ல பேச
ஐயோ இதெல்லா ரொம்ப சிரமமாச்சே தோழி